பேசவே இல்ல பே ஹலோ
மா ஊ ஃப்ரெண்டு் பேர் சொல்லு
சொல்ல முடியாது அவங்க அக்கா பேர் சொல்லாத ஊர் சொல்லாதல்லா சொல்லி வெச்சிக்கிறா
கடவுளே உன் ஃப்ரெண்டு் பேர்தான கேட்டே
எதா இருந்தாலு சொல்ல வேணான் சொல்ட்டா
ஊ ஃப்ரெண்டு பேரு
முடியாது அப்பறம்
அப்பறம் மா எனக்கு ஒரு நாய் வாங்கிக்குடுமா என் பர்த்டேக்கு
நாயா
ம்
இந்த மாரி ரெண்டு நாய் வளக்குறான் ரெண்டு நாயா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாயி ஆறு நாய் வளக்குறான் அப்பற வேற இப்ப ரெண்டு குட்டி நாய் வேற ரெண்டு வளக்குறான் இதெல்லா நாய் வளக்குறியாமா உ பொறந்தநாளுக்கு நாய் இருந்துச்சு திம்மா பூனல்லா வேணா நா நெஜமா சொல்லிட்டேன் பூன வந்துட்டு அதுலும் வா அந்த மத் இது ஒரு இதுல பாத்தேன் வீடியோல பாத்தேன் பாரு கொழந்த பொறந்த கொழந்த பூன மாரியே செய்யுது கேட்கறதுக்கு அது வந்து இந்த இதோடைய பூனையோட தாக்கம் தான் அது அப்பிடின்றாங்கடா ப்ளீஸ்டா சொன்னா கேளுமா அந்த பூனைய எங்கேயாவது கொண்டு போய் வுட்டு வந்துரு வந்துடுங்கமா
நான் தூக்கினு போயி வுட்டுட்டு அம்மா கிட்ட புடிக்கவே முடியலமா அந்த
எம்மா நெஜம்மா பூன வேணாநித்தி பூன வேனான்னு சொல்
நான் பூன கேக்கல நாய் தான் கேட்டேன்
நாய நாயுந்தா வளக்கூடதுன்றாங்கன்னா அப்புறோ நாய் கேக்குதா வைதெறிச்சல கெளப்புதுங்க தேவையில்ல எ பரவால்ல காவல் தெய்வம் நெறைய தெய்வத்த வளத்துட்டோ எவ்ளோ ஆடு வளர்த்துருக்கோ மாடு வளர்த்துப்போ நேத் த்தி நெனச்ச ரம்யா ஒரு வீடியோ பாத்தன் பாரு சாரி ஒரு வீடியோ பாத்த பாரு நெறயா நெறயா ஆட்டு குட்டிடா நெறைய ஆட் பார்த்தன்னா கசை யார்ங்க சின்ன பிள்ளைங்கிட்ட விளையாடுறதுலா அதுங்க அந்த ஆட்ட பட்டுக்ட்டிங் கடை எவ்லோ விளையாண்டுருக்கு அதை தூக்கி வேற மணி வச்ச ஆட்டு குட்டினா என் ஆட்டு குட்டி தூக்கிவச்சுப்ப குடிக்க மட்ட வெள்ளையா அந்ததான் வெள்ளகுட்டிங்க குட்டின் தூக்கி வச்சுப்போ எவ்ளோ அந்த குட்டி கூட ஆசையா விளையாண்டு கடைசியில் அந்த கண்ணுக்குட்டி நெறைய ல நாள் பூரா வருஷம் நம்ம வளர்ந்தது பூரா அ இந்த ஆ டி குடி மாட்டுக்குடி வளந்துட்டு இப்ப இல்லங் போது எனக்கு ஒரு மாரி ரொம்ப ஃபீலா இருந்தது தெரியுமா
ஆட்டு ஆட்டு குட்டிதா எப்பல்லா பா ந்த ஆட்டு ஒரு ஆட்டு குட்டி வாங் அது அந்த வாய சின்னோண்டு வாய வ சு ன்னு ரு கிட்டு கடிக்காது சட்டையை புடிச்சிஇழுக்கும்
வச்சக்கதே ஒரு மாதி மெத்மெத்து நா இதுவாக இருக்குமா ஆசையாக இருக்கும் அது எனக்கு து ரொம்ப பிடிக்கும் நா பண் ஆசைய தான் இருக்கு இப்போ அதெல்லா இருக்கலாம்
மாடுவித்தா ஆயா வெக்சாயிடும் ஒரு மாரி
அப்புறோ என்னதா பண்றது அவங்களால சுத்தமா மூடி புரியலடா ரொம்ப கஷ்டம் ப பரவாயில்லம்மா என்னா கொஞ்சம் நாளைக்காவது அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டோடா ரொம்ப கஷ்டப்பட்றாங்கம்மா
அதுதான் நான் சொல்லிட்டேன் வித்துடு வித்துடுன்ற இப்ப இப்ப வந்து அதுவாலதா எதுவும் வரதில்ல ஒரு வேளை டீ போட்டு குடிக்கிறேன் அவ்ளோதான் அம்மா ஒரு லாபமும் இல்லம்மா அதுல
அதுக்குதான் வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு கெடக்குறீங்களா போதும்
ஒரு பத்து ஒரு பத்து மாடு ருந்துச்சுனாதான் அதுல ப்ராஃபிட் எடுக்க முடியும்
ஆஹ்ன் இதில வந்து ஒன்னுக்கு போயிட்டு ஒழைப்பெடுத்து அது உங்க அம்மாவுக்கும்
ஃபுல்லா ஒழைப்பு தண்ணி காட்டி தீனி போடணு இப்ப வந் இப்ப நான் இருக் கத்தோடு ஆயா விட்டாங்க இப்ப ஏரி வல ஏரில செய்றான் அங்கருந்து வந்து நீ தண்ணி காட்டிட்டு திருப்பி போயி அவுங்க என்ன தெரிமா சொல்றாங்க அந்த மாட்ட வித்துட்டு களை கொத்த போங்கன்றாங்க
நாளைக்கு போனா கூட ஒம்பது மணிக்கு வீட்ல எங்கனா படுத்துன்னு கெடக்கும்
அவுங்களுக் நான் தேவயே இல்லமா இப்ப இப்பன் ஒண்ணுமே இல்ல எவ்ளோ தெரியுமா போடுறாங்க வெள்ள வித்தது நாப்பத்தாருபா நுப்பத்தி மூன்றுவானு இருவத்தெட்ருபாய்க்கு எடுக்கறாங்க பாலு மனசே தாங்கல ஒரு லிட்ரு பாலு இந்த ரேட்டுக்கு எடுக்கறாங்க நான் முப்பத்தாருபா இங்க போது ஒரு லிட்ரு ஆனா அவுங்க வாங்குறது செம்மையா கொள்ள அடிக்கிறாங்க எல்லாருமே முக்கா மாறி விக்கிறாங்க
அதுதான் உண்மையாதான்டா எங்க எளவுக்கு பரவால்ல போதும் அவுங்கள மு போதும் போதும் போதுன்
ஆன் இப்ப இந்தம்மாக்கு சுத்தமா கை வர்ல இந்தம்மாவு அதே ரீசன் சொல்றாங்க இந்த பில்லு புடி இப்டி வேக வேகமா இழுக்குறாங்க அல்லா பாரு ஆயா அம்மா இந்த மூணு பேருக்குமே செம்ம ஸ்பீடா புடுங்குவாங்க பரப்பரப்பரன்னு மூணு பேருக்குமே அந்த கை சொயிட்ட முடில வலிக்குது ஒரு பக்கெட் தூக்க முடில நிந்தாம்மா அன்னைக்கு பொழம்புது
மேல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுடா மால்தியம்மா சுத்தம் கை காலே வர்ல
வர்லன்றாங்க அது வேற கடுப்பாகுது அந்த வேலை கம்மியாச்சுன்னா என் வீட்டு வேலையே கிடையாது காலை ஏந்து சாணி வார்னும் பே
ஏன்
னம்மா வயசாகுது ரம்யாக்கே இருபத்தஞ்சு வயசு தான் கல்யாணம் பண்ணீங்க என்ன அப்பையான்
ஆறாமா பிச்சுருவன் பிச்சு உனக்கும் மாப்பிளை பாக் காரம்சோம்
நீங்க ஆஹா நீங்க பாத்து நீங்வெனா பண்ணிக்கங் போ
யாரு நா பண்ணிக்கறே
அம்மா இன்னமா இன்னு வயசாதுப
ஏன்டி என்னா இருவுத்துனாவுலியா
அம்மா இன்னம்மா எப் புடிமா இருவத்தஞ்சி வயசுக் மேல பாருங்க அவ்ளோதா
ஆமா அழவுயா அது வரிக்கு இருந்துங்க ரெண்டு பேர் அட்சி புட்சீனு அங்க அப்டியே அமைதியா இருக்குறீங்க பாரு ஆய் நல்லா இருப்பீங்ளே அமைதியா நீங்க ரெண்டு பேரு ட்ரு அதா அடிச்சிகினு எந்தே நேரமு அடிச்சிகினு மாஞ்சிகினு
அர்சின் அட்சிக்கே மாட்
சரி இல்ல நான் உ ப்ரோ ஒனக்
ஐயோ அம்மா தெய்வமே நீ வேற யாருக்கா பண்ணுங்க போங்க எனக் தெரியாது
என்னது சிம்முரா
நோ நோ
நோ நோலா கெடய கெடையாது
மா போ மா என்ன வெறுப்பு ஏத்தாத போ மா இன்னு நா காலேஜே முடிக்கில இன்னு நா காலேஜ் முடிக்ணு செகண்ட் டிகிரி முடிக்ணு நா வேலிக் போணு ஜீப் வாங்ணு
ஜ
ஜீப் வாங்குணு
ஜீப்பு சைரன் வச்ருச்சு போ சைரன் வக்காத சசீப்பா தலவார்ர சீப்பா
ம்ஹு தார் ஜிப் தாரு
நித்தி சீரிக் எமாவா நிகுமா செரி சாமி உங்க அம்மா காமிடி சொல்லிடா
அம்மா இன்னாமா
இன்னாமா
மை இன்னாமா வய்சு
என்ன வயசுமா
எதா பண்டுபோங்க எனக் தெர்யாதுபா
யேட்டீன் வா எயிட்டீன் வய்சு இல நான் கல்யாண பண்ணினு வந்தன்
சனு வேர
ஹ்அ எங்க ஜென்ரேஷன் வேற நாங்க அழகா ஜாலியா அமைதியா இருந்தோம்
அமைஜ அன்னைக்கு நைட்டு ஒருத்தக்கு சொன்னாங்க ஆ அம்மா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சுக்குமோ நாலு த மூணு தங்கச்சி படிக்க வைக்க போறேன்
அப்படிின் நான் நான் ஆமா சொன்னா எனக்குன்ன ஒரு வாழ்க்கை வந்தோன்னே கல்யாண பண்ணிங்க அப்படி வரல
அன்னைக்குதான் சொல்லிட்டு வந்தாங்கமா அன்னைக்குதான் அந்த வய சொல்லிச்சோம் அன்னைக்கு நைட்டே வந்து நிக்கல
எனக்கு ஒரு வாழ்கை வந்த உடனே கிளம்பி ஓடியந்ததல நானு அந்த ஊட்ட உட்டு எப்பட ஓடும் ண்டா ப்பான ஓடியந்தல
எப்படா ஓடிய நீ மனசட்டு சொல்லு எப்படா கிடைக்கும்
ஆமா எங்க கல்யாணி ஆய இருந்தா கிரைண்டர் இருக்குது சிமிட்டி தர சிமிட்டி போட்ட போடு டிவி இருக்குது இப்டிலா சொல்லி ஏமாத்து கல்யாண பணின்னு வந்துடுது கடவுளே
ஏமாத்திட்டாங்க ஒன்ன
யார் என்னயமா தடிய அப்பா தங் தங்க மணம் அப்பா ந தான்ப்பா தங்கத்துலயும் தங்கம் ஆ
இல்ல பின்ன
ஆமா நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே
முட்ட போட்டு எது
முட்டை யா
துணில என் கோழிக்கு பெட்டே அதான்
பத்தியா ஏமா நெறைய கோடி இருக்குதாடா அப்பலாம் ஒரு நாட்டு கோழி முட்டை எடுத்து விடா பிள்ளைங்களுக்கு ந
ஒரு கோழி தான் இடுது நாலு தான் இடுது
சரி சாமி
மா ஒரு கோழி ரெடி பண்ணு
யாஜா வாங்க உக்டண்டா
ச்னாய்ங் தட்டா ஆக்காஷ் கிட்ட கேகணு நம்ப சி சின்ன கோழியா வாங்குனா கம்மியா இருக்கு ரேட்டு
அதா வாங்குடா வளத்துக்குளா
நா கேட் சொல்ற இரு ஆகாஷ் போவா
இந்த நல்ல கோழியா ஒன்னு வாங்கு
ரோ ஒரு கோழி நெனகிற
ஹேம் ஐநூரூவாயா அடக்கொடுமைய இதே கோழி எங்கிட் வேஸ்டாக்கிட்டன்டா நா
ச்சரி
வீடு கட்ட ஆரம்பிச்சந்துக்கிதல்லா வெட்ட ஆரம்மிச்சா கோழி போன எடமே தெரியாம் போயிடுத்து
வெள்ளக்கோழி முட்டையே ஏழ் ரூவான் விக்கிறாங்க
ஏழுரூவா தா அது நானே விக்கறே ஏழ் ரூவான்னு
க் அல்லதா எட்ட முட்ட சாப்பட்தே கெடையாது சுத்தமா அய்யோ க்காடு திருப்பி போனோ ஒடம்பு வேற விழுகு ம் ஹலோ
ரொம்ப போரடிக்கிறா
இன்னு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கு ஒனக்கிட்டயாச்சி எனக் கத கெடைக்குது நா பேசுற என்னா ஆ
கதய அதன்ன வள்ளி ஏமாந்துவ அ அ அவகிட்ட கத கட்டீல்லா கத அடிப்பீங்க அப்பறோ வந்து சாரி அப்பறோ வந்து இது எ கம்பல்ல வசந்தி ஆன்டி தெரியுல்லடா உனக்கு
தெரியு தெரியு அக்கா சொல்லி அன்னைக் ஃபீல் பண்ணுச்சு
ஆமாடா ரொம்ப கஷ்டமா இருக்குடா பாவ்மா இருக்கு அந்த பசங்ளா
பையன் ஸ்கூல் படிக்கிறானா
ஆமான்டா அவன்தா எயித்தேன்னு படிக்கிறா பொண்ணு காலேஜ் இந்தர்ஷோந்தா எடுத்துன்போய் சேத்துட்டு வந்துது அன்னைக்குதா சேத்துட்டு வந்து து அன்னைகே
எத நா அந்த ரீசன்
தெர்ல சும்மா சின்ன சண்ட தானா எதுவுமே பெரிய சண்ட கூட எதுவும் கிடையாதா சும்மா பயமுறுத்துதுக்காக தா செஞ்சுருப்போன்றாங்க எல்லாரும் அப்டே நின்னுகுனே அப்டே தவள மேல ஏறி இது பண்ணிச்சி போது தவளயை தண்ணி வழிகிட்ருக்கு தவள அப்டியே மாட்டி
அந்தாண்டி போல்ல தான இருப்பாங்க
செம பொருத்தமா இருந்தோ
அதுதா கேக்குற
ம் செம கெத்து செம இது அ தைரியமா இருக்கும் டூருக்குல்லா வந்துக்குதுதான நம்ம கூட தெரியுல்ல உனக்
ம்
ஆ நல்ல போல்டான ஆள் தா ஏனே தெர்ல
சரி்
அந்த போல்டா இருந்தப்புறோ தா தைரியமா செஞ்சுக்குவாங்க போல
ஹும்
ம்
அவன் சும்மா பயந் அ ரஞ்சித் மாரி பயமுறுத்துவேனு சொல்லிருப்பாரு
ரஞ்சித் பயமுறுத்தெல்லா போகல ஆமா ஒரு செகண்ட் நா போன் பண்ணாம இருந்துருந்தனு வச்சுக்கயே ஆளு காலியா அப்பறம்
ஆனா ஒரு நாளு கூட நெனச்சு பாக்கலப்பாரு
அது வேண்டா அந்த கதையே நமக்கு தேவயில்ல வே வீடுல இருந்த வேல முடிச்ட்டாங்களா என்னா
இல்ல இல்ல
வந்து இன்னு எதுவு பூச்சொல்ல எது ஆரம்பிக்கலையா
இன்னு இல்ல அதா இப்போ கல்யாணொ ஆகலல அனால சாய வேற பிரைவேட்ல சேத்துக்குறாங்க
எந்த ஸ்கூலு
ஹலோ சாயி வேற ஸ்கூல் சேரக்ஷத்துறாங்க பிரெயின் ப்லூம்ஸ்
எந்த ஸ்கூலுங்க
நாடிபட்டுல ஒரு ஸ்கூல் இருக்கும்ல மஞ்ச கலர்ல
ஆஹ் ஆஹ் ஆஹ்
பேபில்ஸ்
இந்த மாமா அக்கா பைய படிக்கது பவன்பிடி ஆஹ்
ஹலோ
இருக்கு அது வாயாடி அம்மா அது சமாளிச்ட்டு வந்துரு எல்லாறையு
ம்
நல்லா படிக்குமா
ஆனா அது வந்து படிக்கனா செம ஃஸ்பீடா படிச்சுடு படிச்ட்டு ஆஹ் வெளாடு மேக்ஸ் தா வராது அதுக்கு செல்ல படிச்ட்டோ தெரியாட்டி தெரிஞ்சுக்குவோ ஆஹ்
எல் கே ஜி யூ கே சி படிச்சுதா இங்க
உம் ஃபஸ்ட் ஸ்டாண்டட் படிச்சுது செகண்ட் படிகிது இப்ப அங்க உம்
இல்ல சரி அன்னா சரியா கேக்க மாட்டேங்குதா நா பேசுறது
பொறுமையா கேக்கு இதுல ச் சவுண்டா